தோழி டீ எல்லா குடிச் சிங்களா என்ன பண்றீங்க
ஆ ஆ நா தா வேல பாத்துட்டு இருக்கேன்ல இன்ன கொஞ்சோ வேல மிச்சம் இருக்கு அத பாத்துட்டு அதுக்கப்புறோ வீட்டு வேலய திரும்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா
அப்பிடியா ஆமா ஆமா கொஞ்ச நேர ரிலாக்ஸ் ஆவ வேண்டியதா மதியனோ தூக்க மாட்டீங்களா நீங்க
இல்ல தூங்குவ அவளு தூங்க மாட் டா மதியான தூங்க வைக்கல அப்பிடிங்கறனால நைட்டு கொஞ்சோ ஒம்பது மணிக்கி படுக்க வச்சா படுத்துருவா மத்தியானோ தூங்க வச்சேன்னு வைங்களே பத்து மணி பதனோரு மணி ஆனாலு தூங்கவே மாட்டா
பண்ணுவாங்க நீ வேல வந்துட்டா ஆன்லைன் ஆமா
நா அவங்கள்ட்ட கேம்ஸ் குடுத்துருவே கொஞ்ச நேரோ ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க
ஆஹா ஆ
அப்புறோ வந்து அதா அந்த பக்கத்து வீட்டு பாப்பா கொஞ்ச நேரோ வந்து வெளாடுவாங்கலா அப்பிடியே ஒரு நாலு மணி ஆயிடு அ ப்றோ நானு ஒரு பிரேக் எடுத்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுத்துட்டு ஆ திரும்பவு வந்து பா மிச்ச ஹோம் ஒர்க் எதாவது பண்ண சொல் பக்கத்துல உக்கார வச்சு பண்ண சொல்லிட்டு ஆ அப்புறோ கீழ கொழந்தைங்கல்லா வெளையாட வருவாங்க அவங்க கூட கொஞ்சோ அப்டியே விட்டுறது நானு அப்டியே அவங்க கூடயே அவங்க வெளையாடுறத பாத்துட்டே ஒர்க் பண்ணிக்குவே
நல்லது தோழி அப்டியே டைம் போறதே தெரியாம ஓடிரு ஸ்நாக்ஸ்ல நீங்க என்னெல்லா பண்ணுவீங்க ஸ்நாக்ஸ் பண்றதா இருந்தா
ஆ நா வந்து என்ன சொல்றது இது அதா பேக்கிங்ல கொஞ்ச பிஸ்கேட்ஸ் பண்ணி வச்சுக்குவே கீ பிஸ்கேட் இருக்கு அல்ல அது பண்ணுவே அதுக்கப்புறோ ஆ கீ பிஸ்கெட்டு் அதுக்கப்புறோ அவல் வச் சு ஸ்நாக்ஸ் பண்ற ஒரு தடவ உப்மா பண்ணிப்பே ஒரு தடவ அவல் காரமாவு ஒரு தடவ இனிப்பாவு பண்ணி
எப்பிடி உப்மா மாரி உப்புமா மாதிரி பண்ணுவீங்களா
ப்பயு போல பண்ணி
அவல் வச்சி வேற எதாவது ரெசிபி பண்ணலாமா தோழி?
ஆ பாலு சக்கரய போட்டு அது நல்லா கொஞ்சோ தண்ணிய போட்டு ஊற வச்சு தண்ணிய ஃபுல்லா வடிச்சிட்டு அதுல பாலு சக்கரையு போட் டு நல்லா ஊற வச்சுட்டோ நம்ப வந்து நா சுகர் எடுத்துக்காததுனால அவளுக்கு நா நாட்டு சக்கர போட்டு குடுத்துருவே இல்லனா பனங்கல்கண்டு இல்ல வெல்லோ ஒடச்சு போடுறது ஓகே நம்ம கொஞ்சோ வெல்லோ நாட்டுச் சக்கர பனங்கல்கண்டுதா அவளுக்கு யூஸ் பண்றது பால் மீதி எதுனாலு ஆ அதுக்கு வந்து அந்த அவல் ரெசி பி வந்து வெல்லம் போட்டா மண்ட வெல்லம் போட்டா நல்லா இருக்குங்கறனால அது போட்டு குடுப்பே அப்புறோ வந்து சுண்டலு அதுக்கப்புறோ ம் அதுலயே கருப்பு சுண்டல் வெள்ள சுண்டல் தாளிச்சு தரது அப்புறோ நெலக்கடல பருப்பு வச்சு சேலட் பண்ணி தரது குக்கும்பர் தக்காளி வெங்காயோ கேரட்லா போட்டு சேலட் செய்வாங்கல்ல அந்த மாதிரி சேலடு செய்யறது ஆமா அதுலா அப்புறோ பே ஓகே கேக்ஸ் கூட செய்வேன் அது ஒண்ணுமே இல்லல்ல பேன்கேக்கு
பண்ணுவீங்க இப்ப நம்மோ அ கோதும மாவ கரைச்சு அதுக்கப்புறம் இந்த ஆப்பிளோ இல்ல ஏ
உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு இப்படியே மிக்ஸி குள்ள போட்டுக்கணும்
ஆமா நானும் பண்ணி் கொடுத்துருக்கேன் பையனுக்கு முன்னாடி எல்லாம் ஆப்பிள் சுத்தமா சாப்பிட மாட்டாங்க அது அப்புறம் இந்த செவ்வால பழம் எதுவுமே சாப்பிட மாட்டான் நான் என்ன பண்ணுவேன்னா கோதுமை மாவுல பண்ணாம இப்ப நம்ம பால்வடில கொடுப்பா்கள்ல்ல இந்த சத்துமாவுன்னு சொல்லி
ஆஹ நான் வந்து அதுல வந்து தோசை தோ சத்துமாவு அன் இந்த புடி கொல்கட்டை மாதிரி இல்ல இல்ல புடி கொல்கட்டை
ஆஹ அதான் கொழுக்கட்டை தான் அதுல வரும் இந்த பேன் கேக் வரும் சிஸ்டர் ஹ என்ன பண்ணணும்னா நம்ம மிக்சியில அந்த அந்த மாவை போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவன்னா ஆப்பிளை கட் பண்ணி அதோட போட்டு கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை கொஞ்சோண்டு பால் ஊத்தி நல்லா பண்ணுவ என்ன பண்ணுவேன்னா அடி அடிச்சு கொஞ்சம் திக் திக்னஸ்சா வந்துரும் அதுக்கப்புறம் அதை பேன் கேக் மாதிரி ஊத்தி கொடுத்தா அப்படியே சாப்பிடுறான் இதே கொழுக்கட்டை புழிஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டே இருக்காங்க அது மாதிரி குழிப்பணியாற மாதிரி செஞ்சு கொடுப்பேன் அப்படி பண்ணி கொடுத்தாலுமே சாப்பிடறான் நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க
ஆமா ஆமா அப்ப இனிப்பு அதுல வந்து குழிப்பணியாரம் காரமா இல்லாம இனிப்பு செஞ்சிருக்கு அப்ப என்ன சொல்லுவாங்கல்ல அது மாதிரி செஞ்சிருக்கேன் நானும் ஆமாம ஆமா முன்னாடி எல்லாம் அங்க வாங்கறது இப்பல்லாம் போகறதுக்கு டைம் இல்ல
டைமல நானும் எனக்கு இப்ப ஆசையா இருக்கேன் எனக்கு அதுல களி கிண்டி சாப்பிட ரொம்ப பிடிக்கும்
எனக்கும் அதெல்லாம் நான் வந்து ஸ்கூல்ல இருந்து வரும்போது எங்க அம்மா உஹம் உம் நீங்க
ஏ
நீங்க பேசுறது சரியா கேக்கல தோழி
ஆ
ம் ஆ இப்ப கேக்குது சரியா பேசுங்க
இப்ப எல்லாம் காயக்கனி பேசிட்டுருக்கு ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ என்னாச்சி லைன்ல இருக்கீங்களா ஹலோ ஹலோ